ஹலோ
ஹலோ
வணக்கம் சார்
ஹலோ
சார் கேக்குதுங்ளா
ம் கேக்குது என்ன பண்றீங்க ணக்கம் வணக்கம்
சும்மாதா இருக்கே நீங்க என்ன பண்றீங்க
ம் இப்பதா சாப்டே டின்னர் டைம் இப்பதா வந்துச்சு ச்ச அப்டியே சாப்பிட்டு மாடில அப்டியே நடந்துட்டு ஒங்க கூட பேசிட்டு இருக்கே
ஓகே ஓகேமா என்ன சாப்டீங்க
க்கே வந்து கர்ட் ரைஸ் சாப்டே
கோட் ரைஸ் எப்போ இப்ப சாப்டீங்ளா நைட்டல சாப்டக் கூடாதுங்க அதெல்லா
ஹூ நா சாப்டுட்டேனே தின்னுட்டேனே அப்பறோ ஹூ ஹூ தெர்மா மீட்டர்லா சாப்பிட கூடாது ஐய ஏமா ஒரு மனுஷ வாயில வெக்குபோது சொல்றதில்லையாமா அப்டின்ற மாரி
நைட்ல சாப்புட கூடாதுங்க ஜின்றாங்க அத அது க்கு சென்ன அப்டின்ந்தா அப்டி இல்லைங்க அதாவது நைட்ல சாப்புட கூடாது கர்ட் ரைஸ் வந்து மதியானத்துல சாப்புட்லா காலைல சாப்புட்லா நீங்க
சரி ஓகே இதுக்கப்புற மதியான சாப்புட்ற ஆனா மார்னிங் சாப்ட மாட்ட எப்பயு சோ அதனால ஆஃப்டர்நூன் சாப்புற
ஓகே ஓகே
வெளியே போயிட்டாங்க வீட்ல சோ அதனால நானே கர்ட் ரைஸ் மட்டு இருந்து நானா எதுவு செய்யல அதுன்ன என்ன கடுகு அப்புறமா கொஞ்சோண்டு காஞ்ச மொளகா அப்டி போட்டு லே சா மஞ்ச தூள் போட்டு அப்டியே லேசா ஒரு மிக்ஸ்ங்கு அப்டியே சாப்பாடு போட்டு ஒரு லைட்டா ஒரு பதினஞ்சு நிமிஷம் குக் பண்ட்டு அப்டியே எடுத்து போட்டு வந்ட்ட
ஓகேமா ஓகேமா
ல
ம்
சோ அதனால ஒரு ஃபங்ஷன் போய்ருக்காங்க அம்மா அப்பா சோ அதனால யாரு இல்லையா சோ நானே இன்னைக்கு கரண்டிய கை
பண்ண ஆரம்பிச்டீங்க கேக்குதாமா ஹலோ ஹலோ இப்ப கேக்குதுங்ளா ஹலோ ஹலோ ஹலோ சார் கேக்குதுங்ளா சார் வாய்ஸ் பிரேக்கப் ஆகுது
ஹலோ
ஹலோ கேக்குதுங்ளா
ஹலோ மேடம் கேக்குதுங்ளா அது டக்குன்னு நெட்ஒர்க் இதாயிடுச்சு சரி டேட்டா ஆஃப் பண்டு ஆன்
ஓகே ஓகே சார் அதுதா கேட்டே சார்
எப்டி போச்சு இன்னைக்கு ஒர் கலா ம் ஆமாவா
கண்டிப்பா மண் மண்டே ஃபஸ்டே வா எப்படி சொல்றதுனா வாரத்தின் முதல் நாள்
வாரத்தில் முதல் நாள் நல்லா போச்
கண்டிப்பா சார் ஜாலியா ரவுன்ஸ்ல்ல இருந்த இன்னைக்கெல்லா
ம் நான்தா பாத்தனே
என்னங் சார் பண்றது நம்ம கை அமைதியா இரு றதுல ஏதோ தொன்னு செஞ்சுட்டே இருக்கணு இல்லைங்ளா
ம் ம் என்ன சமைச்சிங்க வீட்ல
இப்பவா சப்பாத்தி உருளகிழங்கு
நல்லாருக்குமே நைட்டுக்கு லைட் ஃபுட் ம் எல்லா சாப்ட்டாங்ளா
ம் எல்லாரு சாப்ட்டுட்டாங்க நா மட்டு தா இன்னு சாப்ட்ல
நீ அதா நீங்கதா இந்த டைமுக்கு டீ குடிக்குவீங்ளே நைட் டைம்ல தயிர் சாப்பாடு சாப்புட கூடா சொல் டங்ளே நைட் டைம்ல டீ குடிக்லாமா தோ சொன்னீங்ளே டீ குடிக்குவு ஐஸ் சாப்டுவோ நீங்க தா வந்து பிஹெச்டி பண்ணிரு
அப்பில்லா ஒன்னுல்லிங்க நீங்க வேற
இதுக்கு
அது அம் நம்மள ஒரு பெஸ்டு ஃப்ரெண்டு் மாரி அவுங்க நம்ம கூட
ம் ஹு
அப்பப்போ நம்ப்ள அவுங்க கவ்னிச்சிட்டேரு பக நம்பளு அவுங்ள கவனிச்சிட்டே இருக்குணு
திரும்ம இந்த வே இந்த வாரத்தி கடசி நாளுக் வெயிட் பண்ணுக்குறீங்ளா
அப்டி எல்லா இல்லெம்மா
ம் ஹு
இப்பதா ஸ்டாட்டிங் வாரத்தின் முதல் நாள்
சோ அத்னால இருக்குற டேவ என்ஜாய்
தெண்டிப்பா
இப்ப மார்னிங்கே எழுந்து நீங்ளா சம்ச்சு எட்த்துட்டு போணுமா எப்டி
நா நானே தமா சமைப்பே
மார்னிங் நா எவ்ளோ நைன் ஓ க்ளாக் இருக்குமா ஆஃபீஸ் டைமு
புரிய்லம் மா
பனி டைம் ஒரு நைன் ஓ க்ளாக் இருக்குமானு கேட்ட
ஆ கண்டிப்பா நைன் ஓ க்ளேக் ஸ்டாட் ஆயிடுதுமா
ம்
நைன் ஓ க்ளேக் ஸ்டாட் ஆயி ஃபை தேட்டிக் ஃபை தேட்டி வரைக் முன்சிது அத்னால் தா இங்கெருந்து நாங்க எய்தேட்டி களம்பிற்றோ இல்லயா
ஆமா அப்ப நிகிருந்து நீங்க ஃபைவ் ஓ க்ளாக் கெளம்பிற்னுள்ள வீட்டுக்கு ஃபை தேட்டிக்கு வர்ற மாரி நம்ம நைன் ஓ க்ளாக் அங்கோ ஆ ஃப கம்பனிக்குள்ள இர்க்குணுல்ல அது மாரி ஃபை தேட்டிக்குலா நா வீட்டுக்குள்ள இருக்கணுன் சொல்லி
அப்டியலா கேக்க முடியாதுங்ல
அஷ இன்னிக்கி எப்டி இருந்ச்சி க்ளைமேட்டு உங்க உங்க ப்லேஸ்ல எப்டி இருன்ச்சி க்ளைமேட் இன்னிக்கி
அ இன்னக்கி லேசா ரைன் லேசாதா ரொம்பல்ல லேசா மிதமான மழைன் சொல்லுவாங் இல்லைங்ளா
ஆமா
தெரிய்மா எங்க ஊர் சைடுல்லா இப்ப பாத்தீங்ன்னா நல்லாருக்கு காத் நல்ல சில்லன் வருது க்ளைமேட்டு சூப்பரா இருக்கு நல்லாத் நல்ல நிம்மத்யா தூங்கலா
ஓக் ஓகே இங்யா இந்த சைடு மழ வ இல்ல பட் ஆப்டனு நல்ல வெகிலா அர்ச்சி இப்ப லைட்டா அந்த மண் வாசன சொல்வாங்கத் தெருங்ளா இந்த மாரி ஸ்மெல் வர்து தெர்ல மேபி நெய்ட் வரலாம்
ம் ம் எங்களுக் ஈவினிங் ஒரு சிக்ஸ் ஓ கிளேக்கு தா ஸ்டாட் ஆயிச்சு மழ இப்பதா எங்ளுக்கை ஈவ்னிங் தா
உங்ளுக் அங்க மழ ஸ்டாட் ஆகு எனக்கு ஆஃபீஸ் அப்போதா ஸ்டாட் ஆகு சிக்ஸ் ஓ க்ளாக் ஸ்டாட் ஆகு
எ
அப்டியே வந்து ஜால்யா நானு ஜால்யாதா இருக்க வேலைல
ம் ஒர்க் போயிட் வன்ட்டீங்ளா
வர்க்கல தான இருக்க நானு
இருக்கீங்களா
ஆமா நைட் ஷிஃப்ட் தான ஆமா
ஓகே அப்பல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணுவீங்க அப்பப்ப தூக்கு வரும்போது டீ குடிங்க
ஐயா என் டீ குடிக்கிற பழக்கமே கெடையாதே
கொத்துங்க சரி
டீ காபி மில்க் இதெல்லா அதிகமா அதிகமா எடுத்துக்க மாட்ட எடுத்துக்கிறதே இல்ல எடத்துக்கு மாட் போர எடத்துலல்லா புரோட்டா தேடுற மாரி போர எடல்லா டீ தா வரவங்க கூட சேந்து நானு டீ போய் தேடி
அது இப்ப ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க நல்லாருக்கும் டீ குடிக்கிறதுதெல்லா வந்து
ஆ சின்ன வயசுல்லா குடிச்சந்தான அதுக்கப்பறோ ஸ்டாப் பண்ணஅந்த கேம்ஸ் ஸ்போர்ட்ஸ்ல இருக்கனால அப்படியே அதது ஸ்டாப் பண்ட்டே அதனால அந்த மார்னிங் து டீ குடிக்கி காஃபி குடிக்க அந்த மாரி அப்டின்னு எழுந்தாவே ஆக்டிவா தா இருக்கனு நா நல்லா நா செம்ம ஆக்டிவா இருப்பே எப்பவுமே
நாங்கள கூட ஆக்டிவா இருப்போ ஆனா
அட்லி எல்லாமே ஆக்ட்டிவ்வா தா இருப்பாரு
ஓகே ஓகே
நீங்க ஆக்டிவா இருக்கிறதுதா ஆச்சரிய டி இல்லாம ஆக்டிவா இருக்க முடியாதுல்ல
அப்படிலா இல்ல நாங்க எப்டி சொல்றது பெருவங்க சொல்லுவாங்க இலைீங்களா நெனைச்சாலு டீ குடிக்கணு தூங்கினாலு டீ குடிக்கணு உக்கந்தாலே டீ குடிக்கிறேன்னு சொல்லுவே அது மாதிரி எப்பப்ல்லாத் தோணுதோ அப்ப டீ குடிப்போ ஆனா இப்ப பரவாயில்லைங்க முன்னல்லா பாத்தீங்கன்னா வச்சுக்கங்களா ஒரு நாளைக்கு கொறைஞ்ச பட்ச சொல்ல போனா இருபது டீ குடி ப்ப இப்பல்லா அப்டில்லா இல்ல தெரியுங்களா
இந்த நீய நானால்ல யாரோ ஒருத்தர் முப்பத்தாறு டியோ நாப்பது டியோ குடிப்ப அதுக்கு நீங்க போட்
அப்டில்ல இப்பல்லா இல்லமா இப்பல்லா கம்மி பண்ணிட்டு தெரியுமா இப்பல்லாம மிஞ்சி மிஞ்சி போனா அஞ்சு டடீ அதே ரொம்ப அதிகோ நா நெனைக்கிற பேர் இருக்கிருக்க கம்மி பண்ணிப்போ கம்மி பண்ணிப்
பர் டேக்கு மோஸ்லி ஓ டூ டைம்ஸ் குடிப்பாங்க ரொம்ப பைத்தியமா இரு இரன்னா ஒரு போர் பைவ் டைம்ஸ் குடிப்பாங்க
அதோட ரொம்ப பைத்தியமா இருக்குறங்க அஞ்சாறு டைம் குடி நா அந்த ரக சேந்தது கண்டிப்பாமா இல்லமா முன்ன விடப் ப்ப ஓரளவுக்கு பரவால்லமா நானே கொறச்சச்சுனு வந்துட்டே ஓரளவு கொரச்சன் வந்துட்டே இல்ல ஃப்ரெண்டாலதா அவதா குடி குடி குடி குடி சொல்லி கத்து குத்துட்டா
ம் அவ சாவி குடுத்து திருக்குறான் நீ ஆ
அப்படியல்லா இல்லைங்க அது பழகிடுச்சு இல்ல இப்ப ஓரளவுக்கு மாத்தினு வந்துட்டேனா என்ன கொஞ்சம் கொஞ்சமா கம்மி பண்ணிட்டு வன்டே ஆனா மார்லங்கா மார்னிங் வந்து ஷ் ம் கொழந்தைக்கு வந்து என்ன செஞ்சு குடுத்தர்லா பாப்பாளுக்கு வந்து இட்லி செஞ்சு குடுத்தே காலையிலளுக்கு சாப்பறதுக்கு இன்னைக்கு ராகி கூல் செய்யல டைமே கொஞ்ச ஆசந்து தூங்கிட்டே அதனால எழுந்திரிக்க முடியல அதனால அவங்க இட்லி கேட்டாங்க தக்காளி தொக்கு செஞ்சு குடுத்தோ அவங்களுக்கு நாங்களு அதயே சாப்பட்டோ காலையில ஃபஸ்ட்டு லஞ்சுக்கு மட்டு பாப்பாவுக்கு வந்து சாதோ எண்ணெ கத்திரிக்கா சொல்லுவாங்க இல்லைங்களா எண்ண கத்திரிக்கா கொழம்பு செஞ்சு குடுத்துட்டு
மார்னிங் எழ்றதே பெரிய டாஸ்க்கல எல்லு ஏதோ ஒண்ணு ஆனா எழ எ அ நீங்க வேக்கப்பாறது உங்களுக்கு ஒரு பெரிய டாஸ்க் தானே மோஸ்ட்லி எல்லாருக்கு எனக்கப்டில்ல நா போய் தூங்கறதே மதியானந்தா மார்னிங்தா தூங்குவே
ம் அப்றமா வெண்டக்கா கூட்டு செஞ்சு குடுத்தே
ம் பரவால்லயே இவ்ளோ க க்ஷார்ட் பீரியட்ல இவ்ளோ செஞ்சி
அப்ற பாப்பாளுக்கு வந்து அப்ள கேட்டாங்க நம்மள்ட்ட அப்ள மட்டு பாகஸ் செஞ்சு குடுத்துர்மானாங்க சரி அப்றமா
உங்க ஊர்ல எதனா ஃபுட் எதனா ஃபேமஸா இல்ல எதனா ஸ்வீட் எதனா ஃபேமஸா
அப்டி எல்லா ஒண்ணு இல்லைங்க இந்த பக்கமல்லா
அ
எங்க ஊர் சைடு அப்டில்லா எதுவு இல்ல எங்க ஊர் சைடுனாக்கா அ ஃபால்ஸ் இருக்கு ஜலகாம்பர ஃபால்ஸ்னு சொல்லுவாங்க எங்க ஊர் சைடு
ஆமாவா தெரியுமே தெரியுமே ஆ
அப்ற ஏலகிரி மலை
தெரியுமே அந்த மலைக்குதான நா போய்ட்டு வந்தே அனைக்கி
எப்போ போய்ட்டு வந்தீங்க
நேத்து சொன்னனே
ஆமாவா
ஆமா ஆமா
ஓ ஏலகிரி மலில பலாப்பழந்தா ரொம்ப ஃபேமஸ் அங்க அப்றமா இன்னொரு ஒரு குத்தி பழ ஒண்ணு இருக்கு அது வந்து முள்ளு முள்ளா இருக்கு மேல ஆஹா அது இல்ல சேரி பழல்ல அது பேரு வேற என்னவோ சொல்லுவாங்க அது நல்லாருக்கு சாப்றதுக்கு ஆமா மேல சுத்தி முள்ளு முள்ளா இருக்கு
ரெட் கலர்ல இருக்கு அத சொல்றீங்
அ ரெட் கலர் இல்ல அது எல்லோ கலர்ல வரு ஆமா இப்ப வந்துருக்கா என்னனு தெரில அந்த பழ
இப்ப வந்துருக்க நேர கண்டுபுடிச்
நாங்க அப்டிங்ளா நாங்க ஒன் இயரா நா அங்கதா ஜாயின் பண்ணிருந்தே நானு இப்பதா நா இப்ப இங்க க வந்துட்டே அங்க வேல அப் அண்ட் டவுன் போய்ட்டு வர்றது ட்ராவல் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு அப்ப இங்கே டியூட்டி பா க்க ஆரம்பிச்சுட்டே அதனால
ஓகே
ம் செம்மையா இருக்கு பலா இப்ப இப்ப சீசன் பலா பழ சீசன் அங்க
ஆமாமா
சாப்ட்டு வந்தீங்களா வாங்கிட்டு கூட வருவாங்க
ம் ஆமா அது நல்லாருக்கு
ஓகேங் சார் ரொம்ப நன்றி சார் இவ்ளோ நேர டைமி்ங் ஆன தே தெரில அப்றமா கல் பண்றிங்ளா
ம் செர் ஓகே பாய்